க்கா ஆ சொல்லுங்கக்கா சொல்லுங்க கட் ஆய்ட்டு
ஆ அதாமா அந்த ட்ரெஸ்ஸு பேசிட்ருந்தோனே
ஆம்மா
அதா எ இங்க எங்க வீட்ல எடுக்கல பாத்துக்கோ அப்றோ கடைசில எங்க சித்தி அந்த சித்தி சொன்ன தெரிமா அவுங்க எல்லாத்தையு மொத்த நா அவுங்க கைல குடுத்தனால அ அவுங்க என்ன பண்ட்டாங்க பைசாவ பிரிச்சுட்டு எல்லாத்துக்கு எடுக்கேல எ தங்கச்சிக்கு அவுங்க பிள்ளைங்க எல்லா த்துக்கு எடுத்தாங்க இதுல என்னன்னா கடை
ஆனாலு ஆனாலு தங்கச்சி பொண்ணு பொண்ணுக்கு தங்கச்சிக்கும்போது கொஞ்சோ ஸ்பெஷலா எடுக்கணுலக்கா
அதுதா சொல்லுது இங்க எடுக்கலல்ல அவ்ளுக்கு அதா கோவோ இங்க எடு க்கல அதுதா ப்ரச்சன அது என்னன்னா இப்ப சொல்ல முடியாது அதனாலா தா அந்த இதுலலா இருக்கே என்னன்னா ஆ அவளுக்கு எடுக்கக்கூடிய கொஞ்சமாச்சு எடுனா அழுதா ஆயரூவா பட்ஜெட்டு முடிச்சுட்டாங்க ஆமா அவோ என்னன்னா மாப் பிள்ளயோட தங்கச்சிக்கு நறைய எடுத்து இவளுக்கு இவ்ளத்துல முடித்து இவளுக்கு ரொம்ப அது அழுகயே வந்துட்டு ஒரு ரெண்டாயிரூவாய்க்கலா எடுத்தோ வேண்டாமானா அ துக்கூடவா வ ஒர்த்தில்லாம போயிட்டே அவ்ளோ வழி இல்லாம போய்ட்டே
மத்த பங்க்ஷனுக்கு கூட எடுக்க வேண்டா கல்
சும்மா ஆயிரத்தி எரநூறு ஆயிரத்தி முண்ணூறு தா அவ்ளோதா பாத்துக்கோ அதா அவளுக்கு இதா அப்ப வந்து அப்பனா அவ வந்து எங்கம்மா இருந்திருந்தா இப்டி எடுக்க விட்ருப்பாளா அம்மா இருந்திருந்தா எனக்கு இப்டி எடு க்க விட்ருப்பாளான் அவளுக்கு அது அங்க வச்சே மண்டபத்துல வச்சே ஒருமார் ஆயிட்டா
அதா அவுங்க ரெண்டு பேருக்குமே அந்த இது ரொம்ப வந்துட்டுன்னே கல்யாணோ
ஆமா எனக்காது பரவால்ல எ தங்கச்சிக்கு ரொம்ப ஏனா அவுங்களுக்கு பத்தாய்ரூவாய்க்கி எ தங்கச்சிக்கி ஆயிரத்தி எரநூரூவாய்க்கி அதுக்கப்றோஅவ அந்த சேல பிடிக்கவே இல்லன் சொல்ட்டா எனக்கு வேண்டவே வேண்டா பிடிக்கலன் சொல் ட்டு அதே மாரி வேற கலர்ல ஆயிரத்தி முன்னூத்தம்போதுரூவாய்க்கி ஒரு சேலய எடுத்துட்டு வன்ட்டா அதுவு என்ன சொல்ட்டாங்க தெரிமா அ ந்த ரேஞ்சுல ஒனக்கு புடிச்ச மாரி எடுத்துக்கோன் சொல்ட்டாங்க மற்நாள் போவைல அவ போய்ட்டு சத்யாவ தா கூட்டு போனா சத்யாவ கூட்டு போய்ட்டு நா என்னத்த காம்ய்க்காங்ளோ ரெண்டு என்னத்த காம்ய்க்காங்ளோ அதுல எது வேணுன் சொல்ட்டு வந்துருவே பேசாம நீன் போய்ட்டு எனக்கு ஏ இத எடுத்த அத எடுத்தன் என்னிய நீ கேக்காத அப்டின்ட்டா என்னய நா வேணா சொல்ட்டுமாபா கூடரூவாய்க்கி எடுத்து குடுங்கன் சொல்லட்டுமானே நீ வாய தொறக்காத அப்டின்ட்டா ஏனா அவுளு க்கு தாய்மாமா
ஆ அங்க நடந்துருக்கு ஆமா அங்க எதா பிரச்சன நடந்துருக்கு
பிரச்சனைல்லா நடக்கல
அது தா கா ஒவ்வொருத்தோங்க ஒருத்தருக்கு எடு த்து இன்னொருத்தரு எடுக்கலனா அப்ப சண்ட தானக்கா வரு எப்டினாலு
அந்த எடத்துல பாறே எங்மாமா கூட தோணல பாறே இதுவு ஒரு பிள்ள தா அப்டின்ட்டு பொண்ணோட தங்கச்சின் தா நெனச்சிருக்காங்க பாறே அது தா அது பாரு எ தங்கச்சிக்கு வந்து மனசே ஆறல ஏன்னா மாப்பிள்ளயோட தங்கச்சிக்கி என்னவிட கூட
ஆமாக்கா அ அக்கா உங்க வீட்ல யோசிக்கலங்க போது அ
டே அதுதான் டா அது கேளு நம்மள விட கூடமா
ஆமா
ஏன் சாரி என்னொ என் பில்லு இன்னும் ஏங்கிட்டே இருக்கு எ நான் தௌசண்ட்டூ ஹண்ட்ரட் டுவெண்டி டூ வேணுமோ
ஆ
அத விட கூடதான் போத்துக்கோ அவுங்க சரி நினைக்கேன் அத விட நூறூபா என்னமோதான் கம்மின்னு நினைக்கேன் பஸ்ட்டு எனக்கு பஸ் பத்தாயிருக்குள்ள சாரி இருந்தாங்கன்னா நாங்க எட்டாயிரத்தி சில்ர கரெக்டா நைன் தௌசண்ட் ஒரு சாரீ எடு த்தினோ அததான் வச்சு போட்டோ எல்லாம் எடுத்தோ பாத்துக்கோ நல்லா இருக்கும் கல்யாணத்துக்கு இவளுக்குமே எடுக்கணும்ட்டாங்க கடைசில அவங்களுக்கு பார்க்க போவேலே பத் ப நைன் தௌசண்ட் பஃபைவ் ஹண்டரட் கிட்ட ஒரு சேல பார்த்தாங்க
அதெல்லாம் அது ரொம்ப ஓவர இருக்கா
கேளு அதுதான் கேளு அப்பறோ என்ன பண்ட்டாங்க கடகடனு நாங்க நல்லாருக்குக்கும் போட்டோ எடுத்து வச்சி கெட்டில்லாம் பாக்கும் பாப்பாங்க தெரியுமா ஆ தெரில பொண்ணோட சாரி அந்த மாரி பட் டு இல்ல வேண்டா வேண்டா அது நல்லால்ல அது வேண்டாம வேண்டா வாங்க வாங்கன்னு சொல்ட்டு அத விட கூட ஒரு முன்னூறு நானூறுல காமிங்க சொல் அதுக்கப்பறோ ஒரு சாரீ தான் இந்த சாரீ எனக்கு அந்த நஜமாவே அந்த சைடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நான் சொன்ன பரவாயில்ல இருக்குட் டும் அப்டின்னுன்னே அப்பறம் தான் சொன்னாங்க ஒ அ அதாவது நான் மட்டும் தான் போனே வீட்ல வேற யாருக்குமே விருப்போ இல்ல ஏன்னா அதே ரேஞ்சுல உ மாப்பள்ளோட தங்கச்சி எடுத்தாங்க
அது எப்டினாலும் கோவோ தானக்கா வரு
ஆமா அவுங்க பிள்டி எடுத்தாங்கன்னு விட்டாலும் நம்ம புள்ளைக்கு செலக்ட் பண்ணியாச்சு நல்லா இருக்குன்னாச்சு இதுதான் கல்யாண சேல கரெக்டா இருக்குன்னு சொல்லியாச்சு அத மாத்த கூடாதுல்ல மாத்துனாலும் அதுக்கப்பறோ எடுத்த செலவும் ஒரு மாரி நல்லா இல்ல அது வேன்னும் வந்துட்டாங்க இத காட்ட வானும் ஃபோன் பண்ணாங்களா இல்ல அதுதான் சொல்றோம்ங்களா எப்டி நடந்தது என்னன்னே தெரியல எ அ சொல்லுங்க இப்ப நினைச்சா கூட ஏண்டா பண்ணணும் ஏண்டா இப்டி நடந்துச்சுன்னா இரு க்குதே தவற அதுல ஒரு நல்ல மெமரின்னு இது வரைக்கும் ஒண்ணுமே கெடையாது நஜமாவே கல்யாண அன்னி க்கும் சேரி அதுக்கு முன்னால சாப்பிங்கும் சேரி கல்யாணக்கு அப்பறமும் சேரி அதுல அந்த ஒரு நாலஞ்சு நாள்ல ஒரு நல்ல மெமரியா அப்டின் கேட்டா சத்தியமா கெடையாது இப்ப வரைக்கும் தங்கஸ்ட சொல்வேன் ஏன் தங்கஸ்ட சொல்லிக்குவ உ கல்யாணத்துக்கு இதுக்கு வந்து செருப்பால அடிச்ச மேரி உன் கல்யாணத்துக்கு எனக் பத்தாயிரம் ரூபாய்க்கு சேல எடுத்தர அப்டின்ன அவ உக்கும் என் கல்யாணத்துக்கு ந பத்தாயிர அளவு முடிச்சிறலாம்ன்டு இருக்கேன் பாவ இருக்கும் ஜல்லாட்டிக்கு பாப்மாவ பாப்மா அப்டின்னனா நாங்க இப்டி ஒரு சும்மா விளையாட்டுக்கு பெட்டாவே பேசுவோம் ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச இவ்ளோதான் ரேஞ்ன்னு சொல்ட்டாங்க சரின்னு எடுத்தாச்சு அந்த சேல நான் செலக்ட் பண்ணிட்டேன் நல்லதான் இரு
அதுக்கப்புறம் அதான் அதுக்கப்புறமும் வேண்டான்னு சொல்றது தப்புக்கா
வேண்டான்னு கூட சொல்லலமா அத வந்து இவுங்க எல்லாரும் சரின்னு தள்ளி நின்ட்டாங்க நான் மட்டும் தான் நிக்கேன் கிட்ட ஆ அதுக்கு சொல்றாங்க அதுக்கு ஆ அதுக்கு சொல்றாங்க பொண்ண விட கூட வந்துட்டு அந்த ரேஞ்சுல எடுக்கலனா அதுக்கு எதாச் சொல்லுவாங்க அதுனால இந்த ரேஞ்சுலே காமிங்க அப்டின்ட்டாங்க அத நம்மள வச்சுக்கிட்டே வேற சொல்ல கூடாதுல்ல
அது ரொம்பக்கா அது இக்கா இது வந்து ரொம்ப தப்பு இது இப்டே மாத்தல்லா செய்தாங்க
இப்பிடி சொல்லவு எங்க வீட்லர்ந்து வந்திருந்தவுங்க எல்லாத்துக்கு ஒரு மாரி ஆய்ட்டு அது மூஞ்சில அடிச்ச மாரி வேற ஆய்ட்டு
ஆமா
அதுல வேற என்னன்னா செலக்ட் பண்ணது வந்து நாங்க செலக்ட் பண்ணது வந்து நெஜமாவே அது லைட்டுக்கு நல்லாருந்தது இன்னோன் நா பாத்தோன்னே எங்ளுக் பாத்தோன்னே பிடிச்சு போச்
ஒங்களுக் என்ன கலர் சாரிக்கா கல்யாண
ரெட்டு தான்மா ரெட்டு தா எடுப்பாங்க அந்த சைடு ஃபுல்லா அந்த ரெட்டு அரக்கு கலருன் சொல்லுவாங்கல்ல கல்யாண ரெட்ல அரக்காத்தா எடுப்பாங்க அப்டே எதோ பாத்தோன்னே பிடிச்சு போச்சி அப்போயி அது வந்து ஒரு நாலு சாரியோ, மூணு சாரியோ விரிச்சு போட்டதுல அது பாத்தோன்னே பிடிச்சு எடுத்துட்டோ பாத்துக்கோ அப்பவு எனக்கு அத விடவு மனசு சேரி நம்ளுக் இன்னோன் எதோ பாக்க கூப்புடுறாங்க அப்டின் தா நெனச்சோ சரின்ட்டு போன்னு சொன்னோன் னே இவுங்க எல்லாரு அந்த சாரி கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்ருக்காங்க நல்லா தான இருக்கு நல்லா இருக்குலன்ட்டு பாத்துக்கிட்ருக்காங்க திருப்பி திருப்பி
அதுக்குள்ள அதுதா ஆ
பின்ன அது வேண்டா இது அப்டின்னோன்னே அங்க எல்லாத்துக்கு மூஞ்சி ஒரு மாரி போய்ட்டு
ச இந்த அப்ப எதுக்குக்கா கூப்ட்டு போறாங்க அப்றோ எதுக் எல்லாரயு கூப்ட்டு போணு
ஆமா நாங்க எல்லாரு பாத்தது வந்து அது வி அழகா ஒரு மாரி வித்தியாசமா இருந்துது இது வரைக் எங்க ஃபேம்லில யாருக்குமே இப்டி அமையலன் சொல்லிகிட்டு சிரிச்சுகிட்டே எடுத்துக்கிட்ருக்காங் எங்க சித்தி மார் பூரா நல்லாருக்கு எப்டி இது நல்லாருக்கும் புள்ள ஒனக்கு ஓ கலருக்கு ஞா பொது நெற பாத்தியா அதே பொது நெறத்துக்கு நல்லாருக்குன்னோ கெட்னா சூப்பரா இருக்குன் சொல்லிட்டு அப்பிடி எதோ பேசிகிட்ருக்காய்ங் இதுக்கு வந்து நீ எடுத்த நக நல்லாருக்கு இப்டி போட்டா நல்லாருக்கு அவுங்க அந்த கரு அங்க போய்ட்டாங்க நாங்க இங்க காயத்ரி அக்காக்கு ஆமா காயத்ரி அக்காக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டோ காயத்ரி அக்காக்லா ஃபோட்டோ அனுப்பிட்டு அக்கா இது தாங்க்கா இதுக்கு கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் சொன்னீங்கல்ல என்ன கலர் போடலா எப்பிடி போடலா ஆ ஜொல் இது கரக்ட்டா இருக்குமா நீங்க பா அந்தக்கா ஜொல் வேணா நா பாத்து தாரே அப்டின்னாங்க அவுங் கல்யாணத்துக் பாத்த எடத்துல செரிங்க்கான்னு அந்த அக்காக்கு வேற அனுப்பி உட்டுட்டோ இதுல கூத்து என்னன்னா இப்டி அனுப்பி உட்டு இவ்ளோ இது பண்ணீரு இங்க டக்குன்னு மாத்தவு அப்டியே எல்லாத்துக்கு ப்ளாங்க் ஆய்ட்டு
ஆமா படபடன் வந்துரும்ல என்ன செய்றோனு நம்ம ஃபிக்ஸ் ஆயி எல்லா அடுத்து பேயாச்சு அப்ப திடீர்னு வந்து இது கடையாது ஆ
ஜாலியாயிருந்தோ அதுக்கப்றோ திருப்பி என்னடா டக்குனு இல்லடா எல்லா கோட்டயு அழி ஃபஸ்ட்ல இது எப்டி இருக்கு அத சொல்லாம்ல இல்ல இல்ல தப்பு தப்பு நீங்க போட்டத்லா தப்பு மொ எல்லா கோட்டயு அழிச்சு மொதல்லே போட்டா மொதலே இது பொரட்டா சோக்கு ஆ அத மாரி இன்னோன்னு இதாய்ட்டு இதுல ஒன்னு இப்டி நடந்துச்சா அதுல எ தங்கச்சிக்கு அது பாத்துக்கிட்ருந்தத விட்டாச்சு அதுக்கப்றோ எடுக்கைல அ அவுங்களுக்கு எனக்குல்லா போய் எடுக்கைலயே அப்டி எடுக்கைல என்னாச்சு நாங்க தாத்தாக் பிடி கேதுன்னா அந்தாச்சு என்ன பண்ட்டாங்க எங்க அப்பா பைசா குடுக்கல ஒவ்வருத்தருக்கா குடுக்கல என்ன பண்ட்டு சுந்தரிக்கு ஐயாயிரம்னு அவங்க ஃபேம்லி கி ஐயாயிர சொல்லி இருக் அது என்ன பண்ணாங்க சுந்தரிக் ஐயாயிர சுந்தரிக் ஐயாயிரனு சொன்னோனே அவங்க பொண்ணுக்கு மட்டுமே ஐயாயிருபாய்கு சாரீ எடுத்து வந்ட்டாங்க இதுல என்னன்னா எனக்கு எடுத்த அதுக்கப்பற ஒடிசா சாரி மறுநாள் கட்டுற சாரி எடுப்பாங்கள அதுக் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு சாரீ
என்ன எக்கா உங்க கல்யாண ரொம்பக்கா கூத்துதா நடந்திருக் க்கு உங்களுக்கு எதுவுமே பண்ணல கூட எல்லாருதா கூ இருந்தவங்கதா நல்லா இது பண்ணிருந்திருக்காங்க ஆமா
குழி பறிச்சு அவங்கதா என்ஜாய் பண்ணிருக்காங்க அந்த அந்த உனே அந்த ஆச்சி என்ன பண்ணிட்டு அவங்க பொண்ணுக்கு எடுத்துட்டு அது பில்லு எல்லாமே அமை என்ன பண்ணிட்டு வந்த அந்த ஜரி போட குடுத்துட்டு அதுக்கப்பற சொல் ட்டு அவன்தா ஐயாயிருக்கு எடுக்குன் சொல்லி சுந்தரிக்கு ஐயாயிர அவன் அப்ப தான சொன்னா சுந்தரிக் ஐயாயிரத்துக் எடுத்துரு ஐயாயிரத்துக்கு அப்பதான சொன்னான் சொல்ட்டு எங்க அப்பா மேல வேற பழிய போட்டு எங்க அப்பா பொதுவாதா சொல்லி சுந்தரிக் ஐயாயிர சித்தி அவளுக்கு நல்லதா எடுத்துரு என் தங்கச்சி கஷ்டப்படுதா அவளுக்கு நல்லதா எடுத்துரு அவ என் பிள்ள கல்யாண ஏ எங்க அப்பாக்கு ஒரே தங்கச்சி சித்தப்பா பொண்ணுதா எங்க அப்பா கூட பொறந்த பொண்ணு கெடையாது ஆமா அது ஒரு தங்கச்சி தானனு அவளுக்கு நல்ல எடுத்துரு அப்டி அந்த அர்தத்துல எங்க அப்பா அவளுக்கு நல்ல எடுத்துரு நல்ல எடுத்துருன் சொல்லிட்டு இவங்க என்ன பண்டாங்க எடுத்துட்டு எனக்கு எடுத் எங்க தெரியுமா கூட்டு போறாங்க அந்த கீழ லாஸ்ட் கடைசில ஒரு உண்டு தெரியுமா சில்க சாஃப்ட் சில்க்ன்னு சொல்ட்டு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ் ப்ப எனக்கு எடுக்காங்க மறுநாள் சாரிக்கு ஒன்னு எங்க மாமா என்ன பண்ணுச்சி என்ன நீ என்ன அவ அப்ப எவ்வளத்துக்கு சொன்னா நீங்க எவ்ள என்ன எடுக்கியா அப்ப மொதல்ல அங்க போய் பாத்துட்டு இருந்தியே ஐயாயிரோ ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிருவாக்குள்ளத போய் பாத்துட்டு இருந்தியே அது யாருக்கு பாத்தப்போ அது பொண்ணுக்கு பாக்கலையா அப்படின்னுச்சு டக்குன்னு அப்படி கேக்கவுதா மாட்டிக்கிட்டாலுவ அது சுந்தரிக்குல எடுக்க சொன்னாம்ப்பா சுந்தரிக்கு எடுத்தாச்சு அப்படினா ஆமா சுந்தரி பொண்ணு அத்தைக்கு இவ்வளதிக்கு எடுக்குற பொண்ணுக்கு ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு எடுக்குறீக என்ன நியாயோ அப்டின்னுச்சு அந்தா அனுப்பி வாய்ப்பு இருக்கு எனக் மூவாயிரத்து ஐனூறுவாய்க்கு நா வந்து ஆனியன் கலர் ஆனியன் கலர்னு சொல்லிக்கிட்டே இருந்த அது வந்து அப்ப டிரெண்டிங்ல வந்து கலர் பத்தியா அதுல எனக்கு ஒரு கலர் எடுக்கணுமே அந்த கலர் வந்து யாருக்கு கட்னாலு நல்லாருக்கு அப்படின் சொல்ட்டு வந்துட்டு இருந்துச்சு பத்தியா எல்லா இன்ஸ்டால யூடியூப்லல்லா நா அந்த கலர் ரொம்ப ஆசப்பட்ட ஒன்னே அந்த கலர்ல அந்தக் கீழ பாத்துக்கிட்டு இருந்தோ உடனே இப்டி சொல்லவுதா திருப்பி மேல போயி ஆ ஒரு மூவாயிரத்திஐநூறுவா ரேஞ்ச்ல எடுத்தோ
செரி செரி செரி அது அது உங்களுக்கு எடுக்கணும்லாக்கா உங்களுக்கு எடுக்காமையா உங்க கல்யாணத்துக்கு
கேளு அது எடுத்தாச்சு ஆசைப்பட்டு எடுத்த சூப்பரா அமைஞ்சுட்டு அப்படி எடுத்துச்சு பாத்தியா ஒன்னு ஏ தங்கச்சிக்கு வந்து அது மைண்ட்ல இன்னு கொஞ்சோ இதாயிட்டு
ஆமா எல்லாருக்கு நல்லா எடுக்காங்க நமக்கு மட்டு தா எடுக்கல
அப்போ இப் இப்டி பேசுற ஆளு எனக்கு இப்டி எடுத்துட்டேன்னு அவளுக்கு ஒரு வருத்தோ அதுல
நல்ல யோசிச்சு பாரு இப்டி சொல்லிட்டு அப்ப அவளுக்கு அப்டி எடுக்கலப்ப அவளுக்கு அது எ அவ எப் டி தோணு அவளுக்கு அவ வீட்டுக்கு அவுங்க வீட்டுக்கு வர ஒண்ணுமே இப்டி எடுத்தானு நமக்கு
நமக்குனா எடுக்கல கரெக்ட்டு ஆமா இப்ப துக்குனாமு அவுங்க அக் அவோ அவளுக்கு அவுங்க அக்கா கல்யானோல அவுங்க அக்காக்கு ஏ தெ யாருக்குவது நா கொடுக்கல தானே கல்யானோ நடக்க போது
அதே தா அதே தா
அப் எல்லாருக்கு ஆச இருக்க தானக்கா செய்யு நம்ம இப்டி போட்ணு அப்டி போடணு அப்டின்னு
ஆமா உன்னேதா ஜரி சொல்லிட்டு அப்டியே என்ன பண்னோ ஹக்கா திருப்பி என்ன பண்னோ எடுத்துட்டு வந்தாச்சா அவ வீட்டுல வந்து மறுநாள் தா மறுபடியு அவளுக்கு எடுத் இப்ப போயிட்டு அவ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கா இவ இப்டி சொல்லிச்சு அப்ப எனக்கு மட்டு ஏந்த இப்டி எடுத்துச்சு அப்டிங்றா அவ நாங்களு ஒண்ணு அவளா
கேக்கேறது கரெக்ட் தானே கேக்கேறதுல என்ன தப்பு
ட்போ பதில் சொல்டறதே தெர்ல வாய் அடைச்சு போச்சு ஏன்னா ஆ இப்போ டென் தௌசண் எங்க இருக்கு ஆயிரத்து ஐநூறு எங்க இருக்கு
ஆமா அப்டி பத்து டைம்ல கூட எடுத்துருக்காங்க
இரநூறு அப்ப அவளுக்கு ரொம் ப இது எனக்கு ஒனக்கு எடுத்ததுல பாதி கூட எடுக்க வேண்டாமாவத பொண்ணுக்கு தங்கச்சி நா என்னைய ஓங் கல்யாணத்துக்கு நீ இன்னமு சொல்லு ஓங் கல்யாணத்துக்கு நீ எடுத்துதந்தியா அத ஏ கல்யாணத்துக்கு மட்டு நீ கே க அப்டின்னுசு